நலமா இருக்கீங்களா தோழி
ஆ நலம் தோழி நீங்க நல்லமா தோழி
சாப்பிட்டீங்களா தோழி
சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்டீங்களா தோழி
ம் சாப்ட்டேன் இப்பதா சாப்ட்டு கொஞ்ச நேர தா ஆகுது தோழி
அப்டியா தோழி என்ன தோழி உங்க வீட்டல என்ன தோழி இரவு சமையல் என்ன தோழி
இப்போ ஒண்ணு இல்ல தோழி சிம்பிளா முடிச்சுட்டோ தோழி தோசையு சட்னியு மட்டு தா செஞ்சோ தோழி உங்க வீட்டுல
எங்க வீட்லயு அதே தா கொஞ்சோ சிம்பிள தா தோழி தோசை தா தோழி நாங்களு ஊத்துணு இன்னிக்கு
அப்டியா அ இப்போ இரவு டைம்ல நம்ம தோச இட்லி இந்த மாரி உணவு எடுக்குறது ரொம்ப நல்லது நெனைக்றேன் தோழி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நானும் நல்லதுதா சொல்லி நெனைக்றேன் அந்த நல்லதுன்னு சொல்லிதா தோழி நம்ம எல்லாருமே வந்து அந்த சாப்பாடுல இந்து இப்போ எல்லாரும் வந்து கொஞ்சோ கொஞ்சமா வந்து இரவு நேரத்துல கொஞ்சம் சிம்பிளா சாப்பிட்ணுன்னு சொல்லி மாறிட்டே வரோம் அது ரொம்ப நல்ல பழக்கமா தோழி தெரில நெனைக்றேன்னா இப்ப இருக்கிற காலகட்ட த்துல நம்ம வந்து நம்ப ஒடம்ப பாத்துக்றது ரொம்பவே அத்யாவசியமா இருக்கு தோழி
ஆ மிகவுசியாக ஏன்னா இப்போ நெறைய பேருக்கு நெறைய ஒரு நெறய பேருக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாரி எல்லாம் வருது செரியா சாப்பாடு செரிக்றது இல்ல இப்ப இருவ டைம்ல நம்ம ரொம்போ மசாலாவா இந்த மாரி நெறைய ஐட்டம் எடுக்கும்போது நம்மளுக்கு அது சீக்கிரமா ஜீர்ணம் ஆகாது அதுக்கு நம்ம இந்த இந்த மாரி சிம்பிளா தோசை இட்லி இடியாப்பம் அந்த மாரி சேமியா இந்த மாரி ஏதாவது ஒரு ஐட்டம் நம்ம எடுக்கும் போது நம்ம சீக்கரமா அது அ நம்மளுக்கு அது சாப்பாடு டைஜஷன் ஆகுது தோழி
ஆமா நீங்க ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க தோழி அதுல ஒரு இன்னொரு ஆமா நீங்க கரெக்டா தா சொன்னீங்க தோழி அதுல இன்னொரு சஜஷன் என்னன்னா நம்ம வந்து இரவு நேரத்துல வந்து நம்ம வயத்த ரொம்ப நெரப்பாம ஒரு அர வயத வந் து நம்ம தோச ரெண்டு தோசயா சாப்ட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹஃப் லிட்டர் தண்ணி அந்த மாரி குடிச் இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம வயித்ல கொஞ்சம் காலியா வச்சா அ அது வந்து நம்மளுக்கு வந்து அ ஒரு காத்து போற எடோ மாரி கொஞ்ஜோ ம் நம்ம ஒடம்ப வந்து என்ன சொல்றது சீக்கிரமா அந்த சாப்ட்ட சாப்பாடு அத ஜீரணம் ஆக்குறதுக்கு ரொம்பவே உதவுது தோழி நம்போ ஃபுல்லாக வயிறு நெரம்பி சாப்ட்டோம்னா நம்ம ஒடம்புக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமா அது வந்து கெடுதல்ல போயி அ விட்ருது தோழி அதனால கொஞ்ச கம்மியா பாத் து சாப்றது ரொம்பவே அவசியமாக இருக்கு தோழி
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொல்லுங்க ஆ இப்போ இருவ நேரத்துல நம்ம இந்த தோச இட்லி இடியாப்பம் இந்த சேமியா இந்த மாரி மா எடுக்கா எடுக்றது அத தவிர்த்து வேற என்ன எல்லா ம்லா உணவு எடுத்துக்லா அந்த மாரி உங்களுக்கு எதாவ்து ஒன்னு தெரிஞ்சா சொல்லுங்க தோழி நானும் தெரிஞ்சுக்ற
கண்டிப்பாக தோழி இப்போ என்னனா நம்ம வந்து தோச இட்லினு சொல்லி ஊத்றது எல்லாருக்கும் வந்து அந்த கொஞ்சோ விருப்பமா சாப்பிடதுனால நம்ம அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் சேந்து அதுல அ ராகி மாவு கேல் வரகு மாவு அந்த மாதிரி நம்ம அதுல வந்து அ என்ன சொல்ல சிறுதானியங்கள்னு சொல்லி சொல்லுவாங்கள தோழி உங்ளுக்கு தெரியுமா தோழி
ஆ தெரியு தெரியு தோழி
அந்த சிறிய தானியங்கள்ல நம்ம வந்து ஆ அது ரொம்பவே ஒடம்புக்கு வந்து நல்லது தோழி அதுல வந்து ரொம்ப பிரதச்சத்து நார்ச்சத்து அதுல்லா ரொம்ப இருக்கு தோழி அதனால நம்ம ம் நா டெய்லி சாப்பிற சாப்பாடுல நம்ம வந்து அது சேக்கறது ரொம்பவே நல்லது தோழி இப்ப வந்து நம்ம தோச இட்லி செய்றோம் அதுல கொஞ்சம் மாறுதலா நம்ம இந்த கஞ்சிமா என்ன சொல்றது அ கெயில் வருகு மாவு அதெல்லா கொஞ்சோ சேத்து கொஞ்சம் அ என்ன சொல்றது வெங்காயம் அ கொஞ்சோ பச்சமிளகாய் கொஞ்ச கொத்தமல்லி அந்த மாதிரி தூரி நம்ம செஞ்சா தோச அதுவும் கொஞ்சோ ஒரு நல்ல உணவா இருக்கும் நம்பளுக்கு ஒடம்புக்கு அது நார்ச்சத்து புரதச்சத்து எல்லாமே குடுக்குது தோழி அதனால கொஞ்ச கொஞ்சங்கள் மாற்றங்கள் வந்து நம்ம இ இப்டி சேத்துட்டு போறது ரொம்பவே நல்லதுன் நா நெனைக்கிறன் தோழி
ஆ நீங்க ரொம்ப சரியாக சொன்னீங்க தோழி ஏன்னா இந்த மாரி நம்ம பசங்களுக்கு குடுக்கும் போது இப்போ அவுங்க பாக்குற்துக்கு கண்ல நல்ல கலர் கலரா அந்த மாரி தெரியும் போது அவுங்க அது ரொம் ப விரும்பி சாப்புடுவாங்க அப்டின்ட்டு நானும் நெனைக்கிறேன் தோழி இந்த மாரி நம்மளும் கொஞ்சம் கேரட் கூட துருவி அந்த மாரி ழங்கு இந்த மாரி எல்லா மசாலாவா கொஞ்சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா நம்ம வச்சு தரும் போது பசங்க கூட கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க தோழி
கண்டிப்பாக தோழி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க தோழி நீங்க நம்ப இப்ப பசங்க எப்டி இருக்காங்கன்னா எல்லாமே அவங்க வந்து தொலைக்காட்சில எல்லாமே பாத்து அவங்களுக்கு வந்து கலர் கலராக எல்லாமே இருக்கணுன் சொல்லி நெனைக்கிறாங்க தோழி எது உங்களுக்கு அவுங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு வயிட்டா இருந்தாலு ச கருப்பாக இருந்தா கூட அவுங்களுக்கு பிரிக்கறதில்ல தோழி உன்னும் கொஞ்சோ நெறைய கலர் கள் அதுல வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த மாத்ரி ரெயின்போ கலர்னு அந்த மாத்ரி அ டிசைன்ல வேணுன் சொல்லி விரும்புறாங்க தோழி அவுங்க கண்ணுக்கு வந்து அதா தோழி ரொ பவே அ இழுக்குது அந்த மாத்ரி இருந்தா அவுங்க வந்து அ ந்த சாப்பாடு ருசி இருக்கோ இல்லையோ அது வந் து அவுங்க எடுத்து சாப்பிட்டு பாக்கணுன் சொல்லி விரும்புறாங்க தோழி அதனாலயே நம்ப அவுங்களுக்கு தகுந்த மாத்ரி நாம்புளு கொஞ்ச கொஞ்ச நம்ம சாப்பாட்ல கொஞ்ச மாறுதல் செஞ்சுட்டே போனா அவுங்களு சாப்ட்டு நல்ல உணவுகள் சாப்ட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஆரோக்கியமான கொழந்த ஆமா ஒரு ஆரோக்கியான ஆரோக்கியமான கொழந்தைகள வளர்றது
ஆமா ஒடம்புக்கும் நெறைய சக்த்து கெடைக்கு
ம் கண்டிப்பாக தோழி அதுல ரொம்போ நார்ச்சத்து புரதச்சத்து எல்லா இருக்கு தோழி
ஆமா இப்போ நெறைய பேருக்கு இந்த அயன் சக்தி இல்ல அப்டி சொல்லிட்டு நெறைய பசங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க சுண்ணாம்பு கீறி அந்த மாரி மண்ணு எடுத்து இந்த கல்லு இந்த மாரியெல்லா சாப்பட்றாங்க தோழி இரும்பு சத்தி ரொம்போ கம்மியா இருக்கு தோழி
ஆமா தோழி அதனால நம்ம வந்து அவுங்க சாப்பாட்ல வந்து இருப்பு இரும்பு சத்துக்கு தேவையான இந்த இ உணவுகள் வந்து சேர்க்கறது ரொம்ப இது நல்லது தோழி நீங்க இரும்பு ச த்துன் சொல்லி அ டாபிக் எடுத்தனால நா சொல்றன் தோழி இந்த முருங்கக்காயி முருங்க கீரை அதெல்லா நம்ம வந்து நம்ம சின்ன கொழந்தைங்களோட உணவுகள சேர்க்கறது ரொம்பவே அவசியமா இருக் கு தோழி ஏனா அந்த என்ன இரும்பு சத்து அதுல ரொம்பவே அதிகமா இருக்கு தோழி இந்த முருங் கே நம்ம வந்து ஒரு சூப்பா இல்ல முருங்கு கீரை சூப்பு கீரை சாப்பாடு அந்த மாத்ரி பண்ணி குடுத்தா அவுங்கள நம்ம கொஞ்ச கொஞ்சோ ஃபோர்ஸ் பண்ணியாவ்து எப்டியாவ்து கொஞ்சோ ஒரு ரெண்டு வாயாவ்து அவுங்கள சாப்ட வெச்சாவ் து நம்பள்க்கு ஒரு செஞ்சதுக்கு ஒரு ம் நம் மன திருப்தி இருக்கு அவுங்களுக்கு ஒரு சத்து போய் சேந்துது சொல்லி நம்பள்க்கு ஒரு திருப்தியாக இருக்கணுன் நா நெனைக்கிறே தோழி
ஆமா நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி ஏனா இப்ப இருக்கிற பசங்க இந்த மாரியெல்லா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க
ஆம் சரியாக சொன்னீங்க தோழி
ஒரு படுத்தி எதாவ்து அவுங்கள தூக்கி மடியில வெச்சு இந்த மாரி எதாவ்து ஒன்னு பண்ணி எப்டியாவ்து நம்ம கொஞ்சாவது அவுங்களுக்கு சாப்பிட வெச்சோனா அவுங்களுக்கு அந்த சக்து சேரு அதே மாரி நம்மளுக்கு ஒரு திருப்தி கெடைக்கும் தோழி
கண்டிப்பாக தோழி அந்த ஒரு அ முயற்சி எல்லா அம்மாக்களு எடுக்கணுனு நானு நெனைக்கிறே தோழி இப் இப்ப இருக்கற காலகட்டத்தில எல்லாரு வந்து ஆ கொஞ்சோ ஃப்ரியா எங்கள விட்டாலே போதுன்னு சொல்லி எல்லா ரு வந்து அந்த அ மொபைல்ல ம் அ போட்டு குடுத்துட்றாங்க தோழி கையில அவங்க அந்த மொபைல்லோடயே அவங்க தினசரியே அப்படியே போவுது தோழி, காலை ஆனாலு மாலை ஆனாலு அவங்களுக்கு ஒ ஒண்ணுமே ஒரு கவலை இல்லாம ஒரு நினைப்பே இல்லாம வந்து வ நாட்களை கடத்துறாங்க தோழி இப்ப இருக்கிற பசங்கள
டிப்பா
அ என்ன சொல்றது நாட்கள் போறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இரவு எப்போ வருது அ எப்போ காலை போவுதுன்னு சொல்லி ஒரு நினைப்பே இல்லாம அதுலயே மூழ்கிட்றாங்க தோழி அதுக்காக நம்ம இந்த ஃபோன்கள் கையில குடுக்குறதே வந்து ரொம்ப கெடுதல்னு நா நெனைக் கிறே தோழி, நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க ஏன்னா இப்ப இருக்கற பசங்க இப்ப நம்ம ஃபோன் கையில குடுத்துட்டோ அப்டின்னா அவங்க எது வேணா குடுத்தாலு சாப்ட்டுட்றாங்க இப்போ நம்ப பசங்களுக்கு இது என்ன ருசி அப்டின்னு தெரியாமலே அது குடுத் தா சாப்ட்டு ட்றாங்க அதே மாரி அது ஒரு இனிப்பு பொருள் ஒரு காரம் பொருள் எந்த பொருளா இருந்தாலு ஒரு மொபைல் ஃபோன் குடுக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க வாய தொறந்து எது குடுத்தாலு சாப்ட்டுட்றாங்க ஆனா நம்ம பசங்களுக்கு அந்த மாரி நம்ம வளக்க கூடாது தோழி, இப்போ நம்ம என்ன குடுக்குறோமோ அவங்க அது பாத்து அது எப்படி இருக்கு தெரிஞ்சு அவங்க சாப்புட்ணு அப்டின்னு நா நெனைக்கிறே
ம், கண்டிப்பா சரியான விஷயம் விஷயோ சொன்னீங்க தோழி ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு உணவு சாப்பிட்ற டைம்ல அவங்களோட, ம், எல்லா மன மனமும் அவங்களோட என்ன சொல்றது அவங்க நினைப்பு எல்லாமு வந்து அந்த சாப்பாடுல இருந்துதா தோழி இருக்கணு அவங்க எடுத்து ஒரு ஒரு வாய் சாப்புட்ற டைம்லயு அவங்க என்ன சாப்பிட்றாங்க அதுல என்னன்ன சேத்துருக்காங்க அது எப்படி சுவை இருக்கு இந்த காரம் எப்டி இருக்குனு சொல்லி அதெல்லா உணர்ந்து சாப்ட்டதா ரொம்ப நல்லது தோழி அதுவு இல்லாம அவங்க வந்து ஃபோன்ல இருந்தா என்ன ஆகுதுன்னா அவங்க அப்டியே முழுங்கிட்றாங்க தோழி அந்த அத வந்து கடி ச்சி சாப்புட்ணு தோழி, நல்லா கடிச்சு நல்லா மெல்லி சாப்ட்டா அது அப்போதா தோழி எங்க நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகறதுக்கு உதவும் தோழி நம்ம அப்டியே முழுங்குனா என்ன ஆவு அ வயிறு வந்து அத செரிமானம் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்றது தோழி
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க தோழி நம்ம உங்கிட்ட நம்ம பேசினது ரொம்ப மகிழ்ச்சி தோழி இந்த டாபிக்கு நெறைய பேருக்கு உதவியா இருக்குனு நாங்க நெனைக் கிறோ தோழி, மறுபடியும் தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி வணக்
கண்டிப்பாக தோழி, அ சரி தோழி கண்டிப்பாக தோழி நன்றி தோழி.
நன்றி வணக்கம்.